ஹலோ கேக்குதாப்பா
தோழி
ஹலோ
ஹலோ ஆ சொல்லிகிட்டா
ஹலோ ஆ கேக்குதுப்பா கேக்குதுங்ளா
அ ஆ கேக்குது
கேக்குதுப்பா சொல்லுங்க கேக்குதுங்ளா எ வாய்சு ஆ கேக்குது கேக்குது கேக்குது ஆ சாப்டீங்ளா ஆ நல்லா இருக்கம்பா இப்ப என்ன செய்
ஆ சாப்டாச்சி நீங்க சாப்டீங்ளா
என்ன சாப்ட்டீங்க இன்னு சாப்புல்ல சாப்பிட்ணு இனிமேதா ம் ம்
டைம் ஆய்ட்ச்சே
பரோட்டாவா ஆ அது சாப்புன்னு கொஞ்ச நேரோ ஆச்சி ம்
சரிங்
செய்ல ம்
செரி செரி வெளில வேலையா போய்ர்ந்தீங்ளா செரிங்க செரிங்க
ஆ வெளிய வேலையா போய்ட்டு வந்தண்ணா அதுனால கால் வலி அப்டின்ட்டு கடைல வாய்ங்கிட்ட நாங்க சப்பாத்தி எங்க வந்தே செரி சாப்ட்டுருக்காரு செரி நா கொஞ்ச நேரோ கழிச்சி சாப்பல்லா அப்டின்
அமையாது செரிங்க
வாங்க மாட்டே இன்னிக்கு ஒடம்பு கொஞ்ச முடில
செரி செரி
கால்ல கொஞ்ச அடிபட்டுருக்கா அதனால செய்ய முடியில ம் ம் அதனாலதா ஆ ட்ரீட்மென்ட் எடுக்கலப்பா மருந்து மட்டு போட்ருக்கே நாளைக்கு தா ஹாஸ்பிட்டல் போலான்ட்டு டிடி இன்ஜெக்ஷன் ஒன்னு போட்டு வரலா அப்டின்ட்டு ம் ம் அப்றோ பசங்க சாப்ட்டாங்களா
ஆ சாப்டாச்சி படுக்கறதுதா
செரி செரி செரி அப்றோ நாளைக். சண்டே அ அ அ ஆ ம் நாளைக்கு அம்மாவாச நாங்க நான்வெஜ் சாய் செய்ய மாட்டோ
செய்ய மாட்டீங்க செரி செரி
ம் நீங்க சாப்டுவீங்க இல்ல
நாங்க சாப்டுவோ
ம் செரி செரி நீங்க என்ன நல்லா செய்வீங்க சாப்பாடு
நாங்க என்னது இல்ல நாள் கணக்ல்லா கெடையாது எப்பல்லா நான்வெஜ் கெடைக்குதோ அப்பெல்லா சமச்சுக்கலா
என்ன என்ன நல்லாதா செய்வீங்கன் கேக்குற நானு
என்ன நல்லா செய்வேன் கேட்டீங்களா என்ன நாள்ல சமைப்பீங்கன் கேட்ட மாரி இரு
இல்ல இல்ல என்ன என்ன சமையல் பண்றதுல நல்லா ஸ்பெஷலிஸ் நீங்க
ம் ஸ்பெஷலிஸ்லா கெடையாது நா நார்மலா இப்ப நீங்க வீட்ல நம்ம செய்றத சாப்டுவாங்கள்ள அதா கைஸ் ஸ்பெஷல் அப்டின்ன் இது அது அது நார்ம்ல் ஆ பிரியாணி செய்வே
ம்
சாப்பற மாரி இருக்கு அந்த அளவுக்கு து ரொம்பல்லா அப்டிலா இருக்க முடியாது அப்டிலா இருக்காது
எச் பி அப்றோ நீங்கதா சொல்ணு
ஆமா சொல்லு சொல்லுங்க தோழி பண்ணிட்டு செய்ங்க வந்து வேற என்ன மதியானோ க்ளோப்ஜாம் சொன்னீய அப்றோ வேற ஏதாவது
நீங்க சொல்லுங்க உங்ளுக்கு ஸ்பெஷல் வெஜ்ல நான்வெஜ்ல சொல்லுங்க
டேஸ்ட்வரியா நான்வெஜ்ன்னா பிரியாணி தா அத விட்டா ஃபிஸ்சு
நானு பிரியாணி பிரியாணி சொல்லுங்க
ம் பிரியாணி நீங்க செஞ்சிருக்கீங்ளா செய்வீங்களா
செஞ்சதே இல்லப்பா ஓபன்லதான் செஞ்சு குக்கர்ல செய்ஞ்சிருக்க அந்த அளவுக்கு ரொம்போல்லா எங்க அண்ணிலா சமயல் சம்மயா செய்வாங்க அதனால அங்க அங்க செய்வாங்க பிரியாணி செய்ற செய்யாதீங்க அப்டின்டு வாங்க
ஆ அங்கிந்து செஞ்சு குடுத்துட்ருவாங்கலா
ஆமா செஞ்சுட்டு கூப்டுவாங்க நாங்க போய் சாப்ட்றுவோ நாங்க ரெண்டு பேர் தான எதுக் கு வேஸ்ட்டா அவ்ளோ செய்றீங்க அப்டின்றுவாங்க ஆமா ஆ அத்னால என்ன பண்ணுவாங்க எனா பங்க்ஷன் டைம்ல நீங்க செய்யாதீங்க செய்ங்க வந்து இங்யே சாப்ட்றுங்க அப்டின்வாங்க
அது சேரி
ம் இதிபடில்லா கறி இந்த மீனு அதெல்லா செய்வோ நாங்க ஆ பிரியாணி மட்டு அவ்ங்க செஞ்சுருவாங்க
சேரி சேரி மீனு கறி கொழம்பு அந்த மாதிரி
ஆ கறி கொழம்பு கறித்தொக்கு அப்றோ மீன் கொழம்பு மீன் ஃப்ரைஇ எறா ஃப்ரை தொக்கு
ஆ அந்த மாரி இல்ல நான்வெஜ் எல்லா அந்த மாரிலா செஞ்சிருக்கீங்க
ம் அந்த மார்லா செஞ்
ம் ம் வேறென்ன பசி இது அந்த பிரியாணி சொல்ல சொல்றீங்ளா இல்ல வேற ஏதாவது சொல்லவா
உங்ளுக்கு சொல்லுங்க உங்ளுக்கு நீங்க என்ன உங்ளுக்கு இஷ்டோ நல்லா இது வரு எனக்கு அப்டிஇப்டி
இது பிஸ் கிரேவி பண்ணீர்க்கீங்ளா
ஃபிஷ் கிரேவியா ஆஹா இல்
ஆ ஆ ஃபிஸ் கிரேவிய வந்து இறால்ல பண்றோல அந்த மாரியே பண்லா அது வந்து நல்ல பெரிய மீனா எடுத்துக்குலா
பெரிய மீனா ஆமாம்மா
பெரிய அதாவ்து முள்ளில்லாத மீனா நல்லா துண்டுமீன்னு சொல்வாங்கல்ல அந்த மேரி அதே படுத்துடோ ஆ அது அ முல்லில்லாத மீனு நல்ல துண்டு மீனா எடுத் டு ஃபஸ்டு நம்ம பொரியலுக்கு போடுவோல மசாலா மொளஹாத்தூளு உப்பு மஞ்சத்தூளு
ஆ
ஆஹா ஃபஸ்ட் மீன் வரவலுக்குள்ளத சொல்றன் வருவலுக்கு நம்ம என்னல்லாம் செய்வோம் அதே மேரி மசாலா போட்டு மிளகாத்தூலு சால்ட் டு கொஞ்சம் ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இது விழுது கொஞ்சோண்டு போட்டுக்லாம் ஆங் அத போட்டுட்டு அதுக்க இது கொஞ்சோ நேரோ ஒரு ஆஃப் நவர் ஒன் நவர் ஊற வச்ட்டு ஆ அ ஊரவச்ட்டு அதுகப்றம் ஆ லெமன் போட் அதுவு டேஸ்ட்டு குடுக்குந்தா அது போட்டு ஊற வச்சு நமக்கு வறுத்து ரொம்போ மொறு மொறுலாம் வருக்
பா ஓ ஃப்ரை பண்ணி எடுத்துக்ணு
ஆமா ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணு ரொம்ப மொறு மொறுன்னு வறுப்போல்ல அந்த மாரி வறுக்காம சும்மா நார்மலா துண்டு துண்டு ஒடையாத அளவுக்கு ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம்
ம்
அத எடுத்து வச்சுட்டு அதுக்கப்றந்தான் நம்ம கிரேவிக்குள்ளத ரெடி பண்ணணும் அது எரால் கிரேவி எப்டி வெப்போ தக்காளி இஞ்சி பூண்டு பச்சமெளஹா புதினா கொத்தமல்லி எல்லா போட்டு நம்ம ரோ கிரேவிக்கு செய்ற மாரியேதா அதே அப்டியே இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டு அத நல்லா கொதி க்கு வெச்சு ஒரு பத்து நிம்ஷோ மூடி வெச்சுட்டு அதுக்கப்றோ எண்ண விட்ருமா எண்ண விட் டு அந்த மசாலா இதலா அந்த ஸ்மெல்லா போய்ரு வாசன எல்லா அது போனதுக் கப்புரோ பின்ன லாஸ் ஒரு டைமிங் தெரியும்ல நம்மளுக்கு அந்த மசாலால்லாம் வெந்ததுக்கு அப்றம் ஆ இந்த மீனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ் பத்து நிமிஷ நம்ம வச்சிருக்கோ அப்டின்னா ஒரு அஞ்சு நிமிஷ சிம்ல வச்சிருந்து அதமாரி எரக் க்கி அது மாரி சாப்டோன்னா நல்லாருக்கு ரசோ வச்சு அந்த மாரி சாப்ட்டா நல்லாருக்கு இல்ல அத கிரேவியே கூட நம்மோ
ம் தொக்கா போட்டு சாப்ட்டுக்கலா ஆமா ஆமா
ஆ அது நல்லாருக் கிரேவினா போட்டு சாப்டுவோம்ல ரை இதுல ஆ
ஆ
அது நல்லாருக்கு அந்த மாரிதா அடிக்கடி செய்வ அந்த மாரி எ என்ன புள்ளைங்களுக்கு ஆ முள இல்லாத மீன் தான வாங்குறோ அப்டின்ற அப்போ அது பசங்க விரும்பி சாப்டுவாங்க அதனால அந்த மாரிதா பண்ணுவ அடிக்கடி அது நல்லாருக்கு ம்
ஆ
அது ரசோ அதுக்கு வந்து ரசம்தா மேக்சிமம் ரச சந்தா ரசமு அந்த இது ஃபிஷ் கிரேவியும் தா ஆ சாம்பாருக்கு வச்சு சாப்புல்லா அது செல பேரு சாம்பாருக்கு வந்து அத வச்சு சாப்ட மாட்டாங்க ஆ ரசோ நல்லாருக்
ம்
ஆ
நல்லாருக்கு நா ட்ரை பண்ற ட்ரை பண்ட்டு உங்களுக்கு சொல்ற ரசோ
ஆ செரி செரி ஒரு ஒரு ரெ ரெண்டு மூணு மீன்ல கூட செய்யலா நீங்க ரெண்டு எல்லாமே சொல்றிங்க ஆ புரோட்டா சாப்டுவ
செரிங்க செரிங்க ம் ரொம்ப நைட்டு பரோட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க
அவங்களா படுத்துட்டாங்களா ஆமா இல்ல இது பசங்க இன்னைக்கு ஆசப்பட்டாங்கன்னு சொல் ட்டு வாங்கறது அதிகமால்லா அந்த மாரி செய்யறது கெடையாது அதிகமா வாங்கறது கெடையாது எங்குளுக் ஆச இத்தனயூ கேட்டாங்கனு சொல்லிட்டு இன்னக்கி வாங்கியாச்சு இல்லனா மேக்சிமம் தோசை, சப்பாத்தி இதுதான் ஓடும்.
சேரி நான் எங்க அம்மா வீட்ல செய்வாங்க அவங்க வீட்லயே செய்வாங்க பரோட்டால்லா
வீட்லயே போட்ரு
அதுல வீட்ல செஞ்சா வரும். ஆமா வீட்லயே போட்ருவாங்க ஆமா இங்க எங்கம்மா எல்லாம் பெரிய ஃபேமிலி ஆமா எல்லாரும் வெடியா போட்ருவாங்க
முட்டலா போடுறாங்களே மைதா தான் ஒடம்புக் அப்படிங்கிற மாரி கோ கோதும போரட்டலா போடுவாங்க
மாசத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி பசங்க கேட்டாங்ன்னா உம் ஆமா உம் பூரி பூரி செய்வாங்களா
நம்ம வீட்ல பண்றதே நல்லது தானே
ஆமா ஆமா அவுங்க என்னா என்னா என்னென ஊத்துறாங்கன்னே தெரியமாட்டேங்து நம்ம ஊத்துரதெல்லாம் ஓரளவுகு நல்லா ஊத்துவோம் உம்
ஆமா
ம் காலையில எத்தன மணிக்
இந்த ஆயில் எகதாமால் இந்த மாதிரி புரியல
ஆ ஆமா காலையில எத்தன மணிக்கு எந்ப்பீங்க
நா ஸ்கூல் டைமா ந்தா கொஞ்சம் சீக்கிரம் எந்துச்சுகுவே நாளைக்கு ஆமா இது சண்டே அப்டின்னா நாளைக் கொஞ்சோ லேட்ட எந்திரிக்கலாம் சண்டே அது
உம்
ம் நாளைக்கு லீவு தானே அதனால கொஞ்ச லேட்டா எந்திருக்கலாம். அப்டி இல்லனா சீக்கிரம் எந்திரிக்ணும்
ம்
ஹாய்
அந்த பத்து பத்தரை மணிக் மேல ஓப்பனே ஆவாது எங்க கண்ணு ஆமா பத்ரே மணிக்கு மேலதான் எங்க எங்க க கண்ணே ஓபன் ஆகும் டை அப்புறமா பிரேக் பாஸ்ட் டைரக்ட் டா லன்ச் தான் ஆமா சண்டே டைம்ல தான்
அது சேரி கண்டிப்பா கண்டிப்பா காலஸ் ஓ சண்டே மட்டும் அ சரி சரி அதான் நா டெய்லியுமானு கேட்டேன்
அ டெய்லிலா இல்ல சண்டே மட்டும் சண்டே மட்டும் மார்னிங் கொஞ்சம் டேரக்டா எந்து லன்ச்சே ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாப்ட்ருவோம்
பால்லாம் கொண்டு வந்துருவாங்களா அதனால பால்லா பால்காரங்ல்லாம் வந்துருவாங்க அப்டியா ஒரு அதிகபச்சம் இருக்கு அவ்ளவுதான் அப்டிஇல்லனா பாலை வாங்கி வச்ட்டு சும்மா போன் பாத்தட்டு படுத்துருப்பேன் இப்பவே அப்றம் பசங்க எல்லாம் எந்திரச்சுக் அப்றம் நா அதிகபட்சம் இங்கயுமே ஞாயிற்றுகிழமல்லா கால சாப்பாடுங்றது கொஞ்ஜோ இதுதான் அதுனால பிள்ளைங்க எந்திரிச்சு காலையில ஏதாவது காபி பிஸ்கட் தொட்டு சாப்ட்றாங்களா
ஆமா ஆமா செரிங்க தோழி தூங்குங்க குட் நைட் வெக்கட்டுமா
செரிங்க தோழி ஆ செரியா வைங்க தோழி நன்றி நன்றி உங்கள்ட்ட பேசியது மகிழ்ச்சி மிக்க நன்றி
ரொம்ப மகிழ்சி ரொம்ப தேங்க்ஸ்கா
உஹ